ஹலோ டே கேக்குதா
ஹலோ என்ன பண்றீங்க
நா என்ன பண்றே சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஹலோ சம்மாதா இருக்கே என்ன சம ச என்ன சமைச்சிட்ருக்கீங்க
நா இன்னிக்கு நைட்டுக்கு தோச ஊத்தலானு இருக்கேன்டா தேங்காச்சட் ரெடி பண்ணி வச்சட்ட ஆனா தேங்காச்சட் டு கேட்டாங்க
ம்
தேங்கா சட்னி அரச்சி வச்சிருக்கே தோசையா பனியாரமா தெரியில
இன்னிக்கு நான்வெஜ் செய்லையா சன்
வென்னஸ்டே நீங்க தா நான்வெ செய்வீங்க டே டே கட்டாயி கேக்குதுறா டவர் இருக்குற பக்கோ நில்றா ஹலோ
ஒ சாரி டுடே வெனஸ்டே வா அ
அடே டவர் கெடைக் மாட்டிங்கிது ஹலோ ஆ இப் ஆ இப்ப கேக்குது சொல்லு சொல்லு ம் சொல்லுடா
அதா இன்னைக்கு நான்வெஜ் எல்லா எது நா இன்னைக்கு சண்டே ஞாபகத்திலியே இருக்க கா
செரி செரிடா இன்னிக்கி மானிங் வந்து பழய சாப்பாட்ருந்ததா அத சாப்புட்டோ இந்த வெயிலுக் கொஞ்ச பழய சாப்பாடு சாப் அப்புலன்டு அப்புறோ மத்தியானோ கொஞ்சோ தக் காள் சாப்பாடு அண்ணா கேட் டாங்கன்ட்டு அது செஞ்சே இப்ப தோஸ் ச வேணுனாங்கன்ட்டு தோசையா பண்ணிறோமா தெரியல தேங்காய் சட்னிய மட்டு அரச்சி வெச்சுருக்கேண்டா அங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி ஹலோ
சேரி சேரிக்கா இன்னைக்கு மட்டன் சிக்கன் ரெண்டுமே கிளியர் அவ்னும் ஜாலியா சுத்திட்டுருக்கா தம்பி புது ஐ ஃபோன் வாங்கிக்கா
ஆஹ் என்ன என்ன பிரைஸ்சு
சிக்ஸ்டி தௌசன் கா
பரவால்ல பரவால்ல ரம்யா வாங்கட்டு இப்ப செகண்ட் இயரா அவே ஓ செரி செரிடா தேர்டு இயர் போ போறா ஓகே ஓகேடா
அவே இ எம் ஐ ல தா வாங்கியிருக்குக்கா சிக்ஸ்டி தௌசன்
டா சேரிடா அம்மா அப்பா
எல்லாரு கீழதாக்கா இருக்காங்க மாடு பால் கறந்துட்டு இருக்காங்க
சேரி செரி செரி செரிடா
அப்புறோ எங்க அம்மத்தா வந்துருக்காங்க
செரி செரி சேரி அப்புறோ ஸ்கூல் எப்டி போயிட்டுருக்கு
நல்லா போகுதுக்கா நெக்ஸ்ட் வீக்ல அதுக்குள்ள லீவ் எக்ஸ்டென் பண் ணா நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வீக்லேயே திரும்ப ஸ்கூல் வக்கிறாங்க
அதா அத மதியு நியூஸ்ல போட்ருந்தாங்க ஜூன் எய்ட் மே பி வக்கலாம் அப்டினு சொல்லிட்டு ஒன் வீக் டிலே ஆகுற மாரி சொன்னாங்க ஒரு வேள கவுர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கு அப்டி என்னமோ தெரியல
என்னனு தெரியல ஆனா சாசு வந்து அவருக்கு என்னப்பா ஜாலி யா இருக்காரு
உம் உம் பேசுனியா
இனிதா பேசணுக்கா காலேல கூப்ட்டு பேசுன உம் அதுக்கப்பறோ நைட்டு தா ஃப்ரீயா பா நைட்டு தா ஃப்ரீயா ஆவாப்புல
செரி செரி செரி
நைட்டு தா பேசணு நீ
செரி செரி செரிடா சேரிடா அப்பற என்ன இன்னைக்கு என்ன சமயலு உங்க வீட்ல நைட்டு
அதேதா சேம் நான்வெஜ்க்கா மாவு இருக்கு தோச ஊத்தி குடுத்துருவாங்க உம் நானு பீரியட்ஸ் வேற ஆயிட்டேனா அதனால செஞ்சு விட்டாங்க சரி
சேரி சேரிடா நீ சமைச்சு பழகிட்டியா
ஆஹ் எதோக்கா ஸ்டார்ட் ட்டிங் பிகினர்
செரி செரி செரி அப்புற எப்படி உங்க வீட்டுக்கார ஃபயூச்சர் சம் சமைச்சு போடுறது
அதலா ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க பாத்துக்கலா அதுக்குல்லா நா யூடியூப் சேனல் எல்லா பாக்கு அதெல்லா சூ ப்ப சமைப்பாப்டி
அதா அதா அப்புற என்ன உனக்கு நீ ஸ்கூலுக்கு போறக்கு அவுரு சமைச்சு வச்சுருவாரு வரும்போது சூடா செஞ்ச வச்சு சர்றாரு
உ உம்
உம் உம் உஹம் உ உ செரிடா மாடு செனையா இருக்கா அதா அதா அதான் மாடு செனையா
ஆஹ் இல்லக்கா இப்பதா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சு மத்த மாடுலா இப்பதா பால் கறந்துட்டு இருக்கு
சரி சரி சரி அடுத்து டைம் எனக்கு சீ ம்பால்வேனு
ஆ சேரி கண்டிப்பா கண்டிப்பா ஆ சேரிக்கா சேரி ஓகே
சேரிடா அப்றொ என்ன உங்க பெரியப்பா நல்லா இருக்காரா
ஆ இன்னக்கிதா சீட்டு படிச்சாரு ஜம்முன்னு இருக்காரு
சேரி சேரி ம் சேரி உங்க பெரியப்பா பொண்ணு
அவளுக்கு என்ன ஜாலியா இருக்றா எக்ஸாம்கே வீட்ல இருந்து கார்ல கூட்டு போய் விட்டு வன்ட்ரு க்குறாங்க ஒரு எக்ஸாமுக்கு போவாங்களா மேடம் திரும்ப வருவா ங்க அதுவு கார்ல வேற பாடி காட் ஸ்பொலிரோல
ஓஹோ
ம்
ராஜா வீட்டு கன்னு கு
ஆமாங்
செரி இருக்கட்டு விடு அவங்களு கஷ் டப்பட்டவங்கதான ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க
ம் ஆமாங் அப்புடிதா நம்மளு நெனச்சுட்டு நம்மளு கஷ்டப்பட்ருக்கோ எப்
என்ன வண்றது ரம்யா நல்லவங்ளுக் காலமில்ல ரம்யா சேரிடா
நீங்க இப்ப நேம் யூஸ் பண்ணிங்க
ரம்யா செர் செர் செரி ஓகே ம்
ம்
ம் சேரி ரம்யா அப்பற என்ன ஹலோ கேக்குதா
கா சொல்லுங்க
ரி செரி செரிடா ஆ வண்டாரு வண்டாரு வண்டார் தம்பி வெச் சுட்ருக்காரு தம்பி அழுதானா தம்பிய வெச்சுட்டு வெளில இருக்காரு
ம்
ம் இன்னைக்கெல்லா தீத்த கொட எடுக்கறாங்ளா கோயில்ல அங்க பக்கத்துல நம்ம ஊருக்கு பக் கத்தூர்ல அதனால அங்க வேடிக்க பாக்கப் போகணுன் ட்ருந்தாரு அப்பற வெயிட் பண்ணி பாத்துருக்காரு ஒன்னு தீத்த கொடலா எடுத்துட்டு வர்லயா அப்ற நா ஃபோன் பண்ண வாங்க அப்டின்னு தம்பிய பாருங்க கொஞ்ச நேர நா ரெஸ் ட் எடுக்குற அப்டினு அப்றோ வந்துட்டாரு
சேரிக்கா
ம் வந்துட்டு தம்பிய வெச்சுட்ருக்காரு ம் நா போய் பனியாரமா தோச எதாது ஊத்தனு ஊத்தி வெச்ட்டம்னா கூட தம்பிய கொஞ் நேர தூங்க வெச்ட்டு அப்றோ சாப்ட்டுக்குவோ இவன வெச்சுட்டு சாப்புட முடியாது நை நைனு அழுகுவானா
ம்
அ தனால ஊத்தி வெச்ட்டு அப்ற ஹாட்பாக்ஸ்ல போட்டு வெச்ட்டு அப்றொ தூங்க வெச்ட்டு
பெத்து வளக்குறதுக்குள்ள எவ்ளோ கஷ்டோ
ம் ரொம்ப கஷ்டோ சாமி யாரு சப்போட்டு இல்லாம நானு அவருமே வெச்சு ற்ருக்கோமா அவருமே எஸ்கேப் ஆயிருவாரு இன்னைக்குதா ஆள் சிக்கிருக் தருவாரு இல்லைன்னா ஆள் ஏழு மணிக்கு தா வருவார் ஏழு மணிக்கு வந்து டிஃபன் செஞ்சு வெ சுருக்கணு சாப்புடுவாரு போய் படுத்துக்குவாரு வாங்க கொன்னா தம்பிய பாருங்க பிளீஸுங்க பிளீஸுங்கன்னு கெஞ்சணு அப்புறோ வந்து ஒரு பத்து நிமிஷொ அந்த கேப்பில டேப்லெட் போட்டு சிரப் எல்லா குடிஷ்டு எல்லா கலுவி வெச்ட்டு பால் குடிஷ்டு அதுக்கப்புறமா போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து புடிக்க கு குடுத்துருவார் இந்தா பத்து நிமிஷொ முடிஞ்சிது அப்டின்னு அப்புரோ உனக்கு மறுபடியு பால் குடுத்து தூங்குவவேக்குரக்கு ஒரு மண்நேரோ ஒன்ற மண்நேரோ ஆகணு
பேசாம ஷெட்யூல் போட்டுக்கோங்க
இல்ல ரம்யா அவ எப்டி தெரியுமா அவனுக்கு வந்து தூக்கத்திலியுமே வந்து ஃபீட் பண்ண னு எங்கிட்ட வந்து மதர் ஃபீட் எடுக்கணு அப்டின்னு நெனச்சிட்டா அப்டின்னா அழுதுகிட்டே இருப்பா எவ்ளோ தூக்கமா இருந்தாலு நா ஃபீட் பண்ணா மட்டுந்தா தூங்குவா ஏனா தூங்கவே மாட் ட நை நை நைண்ட்டே இருப்பா அந்த ஒரு ஒரு மண்நேரோனா ஒரு மண்நேரோ என் நெனப்பு வந்துச்சுன்னா அவ்ளோ தா அவன கண்ட்ரோலே பண்ண முடியாது ரொம்ப நை நை நை நைன்ட்டே இருப்பா அப்புறொ கொஞ்சொ அப்டியே வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு அப்புறோ அப்டியே நியாயம் பேஸ்னோம்னா ஒரு பத்து நிமிஷொ நியாயம் பேச ஆரம்பிச்சடுவா அதுக்கப் அப்புறொ மறுபடியு கொஞ்சோ அது ஃபார்முலா மில் காமிக்கணு காமிச்சாதா ரெடி ஆவா இல்லைன்னா நை நைனு இப்ப இந்த ரெண்டு மூணு நாளா கேரட் குடுத்துட்டு இருக்கே கேரட் நல்லா பாயில் பண்ணி லை கிட்ட உள்ளேந்துட்டு ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணி குடுத்துட்டுயிருக்கே அந்த ப்யூரி மாரி குடுத்துட்டுயிருக்கே கம்முனு சாப்ட்டுக்கறா
செரி செரிக்கா
டாங்கட்டி ஆப்பிள் புடிக்கல அவனுக்கு ஆப்பிளு பாலு மிச் பண்ணி கொடுத்தே ஆ நல்லாது லைட்டா புளிச்ச மாரி இருக்கும்ல ஸ்டீம் பண்ணோம்னா னா இவனுக்கு புடிக்கல அது அது மட் துப்பி துப்பி விட்டுட்டா கேரட் சாப்ட்டுக்றா கொஞ்ச ஸ்வீட்டா இருக்கங்கா ட்டி இன்னு ரா கி ட்ரை பண்ல அத ட்ரை பண்ணணு நாளைக்கு இன்னைக்கு நைட் ஊற வெச்சு அது ட்ரை பண்ணி பாக்கணு சாப்பட்றானா என்னன்னு
சேரி சேரிக்கா
என்ன பண்றது ரம்யா ஏனா ஃபார்முலா மில்க் கே காட்டிட்ருந்தம்னாலு ரொம்ப வெயிட்டுதா போட்டுட்ருக்கா புசு புசுனு நாலு இப்போ நால்ர மாச ஆச்சு ஆ நால்ர மாச ஆச்சு இன்னு குப்பற விழுகுல
ம் நீங்க புஷு புஷுன் பண்ணி அவனய வெயிட் பண்ணிட்டிங்க
பொறந்தப்ப ரொம்ப குட்டியா இருந்தான்ல அதனால வந்துட்டு ம் எங்கி ட்டயு வந்து மதர் ஃபீடு அவுனுக்கு பத்துல நை நைன்ட்டே இருப்பானா இந்த மாரி மா மாட்டுப்பால் குடு குடுத்தோம்னா வந்துட்டு டைஜஸ்ட் ஓன்னு ஆகாது அதனாலயே ஃபார்முலா மில்க் குடுக்கும் இந்த பவுடர் பால் குடுக்க குடுக்கணும்ன்னு சொல்லிட்டு அத குடுத்தோமா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆளு க்கு வந்துட்டு செகண்ட் மந்த்ல இருந்து ஃபுல்லா வெயிட் போட ஆரம்பிச்சுட்டான் இப்பவே வந்து பாத்தீன்னா உனக்கு டிரஸ் எடுக்க இருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செவன்த் மந்த்த எயிட்த் மந்த் குழந்தைக்கு எடுக்கற ர எடுத்துட்டு இருக்கறேன் நானு அவன் இப்டியே உட்டோம்ன்ன பன்ற
ம் கொஞ்சோ நாள்னா இழச்சிருவான்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா
ஆமா பெரியவன் அப்டிதானே ரம்மியா நான் எப்டி இருந்தான் நீ பாத்தில்ல ஆ ஆமா பெரியவன் அப்டித்தான இருந்தான் புசு புசுனே ஆமா இப்ப கொஞ்சோ பரவாயில்ல இப்ப ரொம்பமே இழ ச்சிட்டான் தல மட்டும்தான் இருக்கு இவனுக்கும் வந்த அவங்க அப்பாஜி
பாத்தேன் யாரோ ஸ்டோரி வச்சிருந்தாங்க
அஹ் அஹ் யாரு என் தம்பியோட லவ்ருன்னு நினைக்கிறன் அதான் அதான் அதான் அதான் அதான் அதான் அதான் செரி செ செரி ஃபாலோ பண்ணுறீங்களா அவங்கள
தெரியாதுப்பா நான் உங்க தம்பியோட அந்த ஸ்டோரியில தான் பாத்
ஓ செரி செரி செரி செரி
நீங்க தான் எனக்கு இன்னும் யாரே என்னன்ன சொல்லவே இல்ல குட்டியா இருப்பாங்கன்னு சொன்னீங்க
ஆமா ஆமா ஆமா நான் இன்றோ குடுக்குறேன் உனக்கு வீட்டுக்கு இப்பதான் வந்து ட்டு போனாங்க லாஸ்ட் ஸ்டுவீக்கு இன்னைக்கு நீ கோகுல் பர்த்டேக்கு ஆ தம்பி பர்த்டேக்கு வருவாங்க இல்லறம் இல்லைடா நம்ம கொஞ்சோ என்ன பண்ணலாண்டு இருக்கோன்னா ஒரு ஒன் இயர் போகட்டும் இவனுக்கு கொஞ்சோ செட்டில் ஆகட்டும் இப்போவே பண்ணி வச்சு என்ன பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபைவ் தானே ஆகுது ட்வென்டிசெவன்க்கு மேல பண்ணலாம் அப்படிங்கறாங்க அம்மால
ட்வெண்ட்டி ஃபைவ் தான் ஆகுதா
கம்ய ட்வெண்ட்டி ஃபைவ் முடிய போகுது
உம் உம்
சேரிடா வேற என்ன சேர் நீ பாரு தம்பி அழுவானாட்ற்றுக்குது நா கூப்புட்றே
ம் சேரிக்கா
ம்